ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்க
உம் எப்டி இருக்கீங்க பேசி ரொம்ப நாளாச்சு ஒங்ககிட்ட
ஆமாங்க உம் நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லாருக்கோ ஹெல்த்லா நல்லாருக்கா?
ஆ ஹெல்த்லா நல்லாருக்குங்க உங்க ஹெல்த் நல்லாருக்குங்ளா?
உம் பரவால்லங்க இப்ப கொஞ்சோ கிளைமேட் சேஞ்ச் ஆ இருக்கறனால கொஞ்சோ சளி புடிக்கிது மத்தபடி வேற ஒன்னுல்லங்க சேரி காலைல புள்ளைங்கல்லா எப்டி ஸ்கூல்க்கு அனுப்புவீங்க காலையில எத்தனை மணிக்கி
எட்ர மணிக்கு போயிருவாங்க வேனுக்கு
ஓகே எத்தன மணிக்கி எழ்துவிக்கி ய ம்
ஆறு மணிக் எந்திரிச்சுருவ்ங்க ஆறு மணிக்கி எந்திர்ச்சி எல்லா வேலையு முடிச்சு கெள்ப்பி அன்ப் உட்ரோவங்க சாப்பாட் அரிசி ஊற வச்ட்டு ஆமாங்கு கவ்ர்மண் ஸ்கூல் தாங்க கவ்ர்மண் ஸ்கூல் உன்னு ப்ரைவேட் ஸ்கூல ஒன்னு போறாங்க
அப்டியா சேரிகு ஆனா கவ்ர்மெண் ஸ்கூல்ல காஸ்க இது பேர் நாது சாப்பாடு கட்ட தேவல்லல
ஆ சாப்பாடு குடுத்து விட்ருவங்க அங்கே சாப்டுவாங்கங்க அங்கெய் சாப்டுவாங்க நாங்க செஞ்சு குடுத்துட்றோங்க
அ
கேரட் சாப்பாடு செஞ்சு குடுத்ததுட்ரோவுங்க காலைல மத்யான்த்திக்கி அப்றோ காலேஜ்திக் வந்து தோச ஊத்தி தந்துருவோ
உஉ
தோச சாப்டுவாங்க
என்னல்லா ரெசிபி செஞ்சு குடுப்பீங்க பசங்கள்க்கு
அதாங்கட் நன் அ கேரட்டு பீட்ரூட்டு அந்த மாரி என்ன கேக்குறாங்ளோ அத செஞ்சிட் தந்துருவுங்க எது சாப்பாடு வேணு சொல்றாங்ளோ அந்த சாப்பாடு ப்ரிபேர் பண் தந்துருவோங்க அத் ரெடி பண்ணி தந்துருவோ
ஆனா பசங்க வந்துட்டு இத கொழம்புல்லா எடுத்துட்டு போவாட்டாங்கள
ஆமாங்க சாப்பாடு போட் த்து இத ஸ்பூன்ல வச்சி கெளறி குடுத்தா சாப்பிட் வந்துருவாங்க
ஹும்
கொழம்பு தனியாலா ஊத்தி தரமாட்டேங்க அப்டியே ஊத்தி தந்துருவென் நீங்க என்ன பண்ணுவீங்க ம்
நாங்க
நீங்கள தம்பிக்கி என்ன பண்ணுவீங்க பண்ணி் குடுப்பீங்க
தம்பிக்கா தம்பி கவ்ர்மண் ஸ்கூல்லுயே நா சாப்பாட்ல்லா கட்டி விட மாட்டே ம்ஹு இந்த ஸ்நாக்ஸ் ஒண்டி ஒரு நாளைக்கு சுண்டலு
ம் ம் ஆமா ஆமாங்க சுண்டல் பச்சப்பயிறு அத வேகவெச்சு ஆமா ஆமாங்க எல்லாமே ஆமாங்க இப்பா ஆ அங்யே தந்துறாங் முட்டு எல்லாமே தந்துறாங் அங்கே அதனால ப்ரத்
இங்கே கொஞ்சு கொஞ்சு குடுத்தா போது
அத்தா அதா
இப்பதா ஒ ரெண் நாளாதா குடுக்றே அது தம்பி வந்து கடைய்ல வாங்கிட்டு போறா
செர் செரிங்க
அதனால குடுக்குறே இல்லாட்டி ஸ்கூல்லதா கடைய்லா இந்த லேசு இதெல்லா வாய்ன்ட்டு
ஆம் அதல்லா குடுக்குற்து கொஞ்சோ அவாய்ட் பண்ணுங்க
நான் இங்கே வீட்ல இருக்கும் போத் எதுமே குடுக்க மாட்டே ஸ்கூலுக் போம்போது அவ்ங் அப்பா வாய்ன் குடுக்குறாரு அதனால
அத் அத்தாங்க அத்தா அத்தாங்க நா கொழந்தைங்க அதேதா கேக்குறாங்க அடம் புடிக்கிறாங்க உ என்ன பண்ற வாய் குடுத் தன ஆகனு அதுக்கு தேன் முட்டாய்யி அப்றோ இந்த எள்ளு எள்ளு மாவு எள்ளுரண்ட அப்றோ ஆ அப்றோ அது என்னது இது சொல்லுவாங்களே கல்லம் கல்ல பருப்பி அது மாரி வாங்கிகுடுத்தா கொஞ்சோ நல்லா இருக்கு நாங் மாடு வச்சிருக்கறோ
ம் இங்க அதெல்லா இல்லங்க ஆச தா எனக்கு ஊர் சைடு மா ரி எல்லா நெறையா ஃபோன் ஒண்ணு இங்கெல்லா அதெல்லா இல்லங்க
ம்
ஃப்ரெண்சுங்களு யாரு இல்ல பெருசா ஊருக்குல்லா வந்து இது பண்ற மாரி கொல்ற மாரிலா யாரு இல்ல இப்பதா நீங்க ஒருத்தவங்க இதுப்ப இப்ப இதுதா நீங்க ஒருத்தவங்க கெட்ச்சிருக்கீங்க மத்தபடி யாரு கெடையாது ஊர் சைடுலயெல்லா ம் உண்ணோனுங்க இப்ப வந்துட்டு இது வந்து கேக்கலாமா என்னானுலா தெரியல
சொல்லுங்க
த இப்போ நம்மள மாரி பழகுறோல்ல இப்ப நம்ம சொந்தோல்லா கெடையாது சொந்த மாரி ஆனா சொந்ததுக்கு மேல நீங்க சொந்தத்த நெறையா லைக் பண்ணுவீங்களா ஃப்ரெண்டஸுங்கள நெறையா லைக் பண்ணுவீங்களா
ப்ரெண்ட்சுங்கள தாங்க ப்ரெண்ட்ஸுகளு இருக்காங்க சொந்த ளு இருக்காங்க ஏனா ப்ரெண்ட்சுக்கு தா நமக்கு எப் பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தா முக்கியேங்க
ப்ரெண்ட்சுங்க தா லைக் பண்ணுவே கால்வாசிதா சொந்தோ ம் அதனாலதா கே
அதுதான் ப்ரெண்டுக்கு வேண்டிய என்ன
ஏனா நம்ம மனசு கஷ்டப்படும்னு தெரியு
ஆமா ஆமாங்க எதா இருந்தாலு ஓப்னா பேசிட்டா அது இப்டி ஒரு தோல் இருக்குல்ல நமக்கு சாயறக்கு அது மாரி தா ஃப்ரெண்டுனா ஒரு இது
இப்ப ப்ரெண்ட்சுங்கனா நம்ம என்ன வேணுமோ பேசலா இப்ப நம்ம பெரியவங்களா கூட இருக்கட்டு சின்னவங்களா இருக்கட்டு வாடி போடி ஆண்டி எல்லாமே பேசிக்கலா அத பத்தி கவல இல்ல கவல இல்லன்றது இல்ல நம்ம கஷ்டத்தயெல்லா வந்து ஷேர் பண்றது கொல்றது
கொஞ்சம் மனசாரும்
மெயினு என்னனா நம்ம கால் பண்ணும் போது சோகமா பண்ணுவோ காலு திருப்பி கால் கட் பண்ணும்போது சிரிச்சிகிட்டே கட் பண்ணுவோ அது ஒரு ஜாலியாயிருக்கு சொந்தக்காரங்க அப்டி இல்ல இப்ப புள்ள இல்லனா எப் என்ன புள்ள இல்ல அப்டின்னு கேப்பாங்க இந்த மாரிலா நெறையா இருக்கு அதனால கேக்குறே
சேரி சேரிங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நெறையா பேரு இருக்கிறாங்களா
நெறையா பேர்லா இல்ல உங்கள மாரி
ம் செரி செரி செரிங்
அவ்ளோதா ஒன்னு ரெண்டு பேரு தாங்க அவ்வளோ ஒன்னு பெருசாலா யாரு இல்ல ஆனா அந்த ஒன்னு ரெண்டு பேரு ரொம்போ ஆழமானவங்க ரொம்ப ஒரு மாரி க்ளோஸு
க்லோஸு
ஏனா பெருசா நா யாருக்கு ஃபோன் போட்டு பேச மாட்டே அவ்வளவா ரொம்ப கலகலன்ல்லா இருக்க மாட்டேன்
உம் உம்
கல்யாணத்துக்குல்லாம்னா ரொம்ப சைலன்ட் இப்பதான் கொஞ்சம் ரகட் ஆயிட்டேன்
நானும் அப்படிதான்க்கா கல்யாண்த்கு முன்னாடி கல்யாணோ கண் பண்ணி குடுக்காது அங்க இதுதா கெராமோ தானுங்க மாடு இருக்கூ ஆடு மாடு கோழிக எல்லாயிருக்கு சைலன்டா இங்க கல்யாணோ பண்ணி வந்துதா நானு இப்டி ஆனது நல்லா பேசி கல கலன் பேசி
உம் பேசுறத தாண்டி ரகட்னா அதா ரகட்னா வந்துட்டு ரொம்போ டேரர் கேள் ஆயிட்டே ரொம்போ வாய தொறக்காம இருந்தே கல்யாண்த்துக்கு முன்னா டி வீட்டுக்குள்ளேயேதா இர்ப்ப இப்போ பாத்தீங்ன்னா ரொம்போ ரகடா ஆயிட்டே ஏ என்ன சொல்றது என்ன ஒரு வார்த்த பேசுனா பத்து வார்த்த பேசுறமாரி ஃபஸ்ட் எல்லா பத்து கேள்விக்கே ஒரு பதில் தா சொல்லுவே இப்ப ஒரு கேள்வி கேட்டா பத்து பதில் சொல்றே உங்கள பேசுற்தே தெரிஞ்சிருக்குமே
ஆமா கூட பொறந்தவைங்க எத்தன பேருங்க உங்க கூட
நா நா ஃபஸ்ட் ட்டு செகண்ட்டு ஒரு தங்கச்சி அவ்ளோ குளோஸ் இல்ல புடிக்காது அதுக்கப்றோ ரெண்டு மூனாவ்து தம்பி நாலாவ்து தங்கச்சி தம்பி படிக்கிறா தங்கச்சிக்கு கல்யாணோ ஆயிச்சி எங்கள் சின்ன வயசுலயே பண்ணிருவோல எனக்கு டுவெண்ட்டி டூ ஆகுது வயசு
சேர் சேர் சரி செரிங்க
உள்ளவளுக்கு டுவென்டி
செரிங்க ஏ சின்ன பாப்பாக் புடிக்காது சொல்றீங்க
அவ்ளோ புடிக்காது உம் அதனால இப்போ நா நெறைய பாசோ வேப்பே இப்போ நா மட்டு நா சொல்றது வேலியு இல்லாத எத் த்துல வந்து பாசோ வெக்க கூடாது சொல்வாங்கல இப்ப நா ஒரு இப்ப நீங்க நீங்க என்மேல ஒரு பிரசன்ட் வச்சா நா உங்க மேல பத்து பிரசன்ட் வெக்லா நீங்க எ மேல வக்கலன்னும்போது நா உங்க மேல வக்க கூடாதுல அதனாலதா மத்தபடி வேற ஒண்ணுல்ல
சேர் சேர் சரி
அவுங்கவுங்க வாழ்க்கய அவுங்க பாத்துப்பாங்க யாரு என்ன பத்தி கவலப்படமாட்டாங்க ஆனா நா அவளுக்காக எந்த பிளஸ்ஸிங் பண்ணும் போது அவ இருப்பா
இருக்கணு அக்கா கூட பொறந்த அக்கா அப்டி சொ
இல்லங்க இப்போ சில எடத்துல நா பாத்துருக்கே அக்கா தங் ரொம்ப குளோஸா இருப்பாங்க ரொம்ப ஒரு ஹேப்பியா அப்டி இருக்கப்போ நம்மளுக் காமியா இருக்கதானே செய்யு நம்ப ஒண்ணு தப்பான இதுக்கு ஆசைப்பல்லள
ஆமா ஆமா ஒரு பாசத்துக்கு தா ஒரு இதுக்குதா ஹஸ்பண்ட் ஆமா
அதனால இப்போ உண்மயா சொல்ல என்ட்ட யார்னா பாசமா என்ட்ட பேசிட்டாங்க வெச்சுக்கோங்ளே உண்மய உயிர் போற வரைக்கு இது பொய்ல்லா கெடயாத் இது என்ட பேசுறவங்கிட்ட கூட நீங்க கேட்டு பாருங்க ரொம்போ எனக்கு ஒரு மாரி குளோஸூ அவுங்களுக்கு ஒண்ணுனா அப்டே ரொம்போ துடிச்சு ஒரு மாதிரி ஆயிருவே என்ன ஒருத்தங்க ஒரு அடி ஒது குன்னா நா அவங்கள நூறு அடி ஒதுக்கிருவே ம் சில பேர் என்ன தெரியாத மாரி நடிப்பாங்க அவுங்ககிட்ட நா எப்டி நடிப் எப்பன் கேட்டு கேளுங்க அவுங்க செத்து போயிட்ட மாரி நடிச்சிருவே அவ்ளோதா முடிஞ்சி போச்சு அதாங்க பாசோ காட்னா பாசோ கண்ணாடி மாரி வேசோ காட்னா வேசோ அவ்ளோதா
ஆ ஆ
ம் இப்போதிக்கு ஒலகோன் பாத்தா எ பய்ய எ வீட்டுக்காரு எ அம்மா
அவ்ளோ அவ்ளோதான் ம்
ஏன்னா எங்க அம்மா எங்களுக்காக ரொம்போ கஷ்டப்பட்டாங்க எங்க அம்மா படாத கஷ்டமே இல்ல அவுங்க செய்யாத வேலையுயில்ல இந்த பாத்ரோ துல இர்ந்து எல்லா வேலையுமே எங்களுக்காக நாலு பசங்க நாங்க அப்பா அவ்வளவா செ ஆனா அப்பா ரொம்ப நல்லவரு யரந்துட்டாரு யன்கூட இல்ல இப்போ அவர தெனந்தெனோ ஒரு ஒரு நிம்ஷமு நா வந்து யோஷிச்சி ரொம்ப அழுவாத நாளே இல்ல ஒரு மாரி மென்டலாலா ஆயிட்டே அவரு யறந்து யறந்து ரொம்ப ஒரு மாரி மென்டலா ஆயிட்டே தனிமையா ஆயிட்டே ஆனா நறைய குடிப்பாரு நறைய திட்டுவாரு ஆனா அவர மாரி அன்பு காட் ட யாரு இல்ல
ஆமாங்க அப்பானாலே ஒரு இதுதா பொண்ணுங்ளுக்கு எப்போமே
உங்களுக்கு இருக்காங்களா செரி செரி நல்லா பா த்துகோங்க
மூனு நாளு
அவுங்க என்னாத்திட்னாலு பருவால்ல நல்லா பாத்துக்கோங்க இப்போ ஏன் தங்கச்சி ஏன் புடிக்காது தெரியுமா நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுபோது சொல்றே என் தங்கச்சி ஏன் புடிக்காதுனு
ஆஹ் செரிங்க
ம் மத்தபடி என்னல்லாம் எதும் செய்ல அதா நம்ப பெறந்த வீட்ட அவ்ளோவா லைக் பண்ணமாட்டா புகுந்த வீட்ட பண்ணுவா அதனால எனக் பிடிக்காது
ஓ நம்ம ஃபர்ஸ்ட் பெறந்த வீட தா பாக்கணு அதுக்கப்றந்தா புகுந்து வீட எல்லா
ம் செரிங்களா உங்கள நெக்ஸ்ட் டைம் கால் பண்றே பாய் ஹலோ பையே வன்ட்டா உங்கள நெக்ஸ்ட் டைம் கால் பண்றே
ஆஹ் செரிங்க ஓகேங்க செரிங்க